ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்க
சாப்டாச்சா
ஆஹ் சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ முடிஞ்சது சிஸ்டர்
சேரி சேரிங்க நா வீட்டுலதாங் சும்மாதா இருக்கே வேலயெல்லா கொஞ்சோ கொஞ்சோ அங்கங்க இருக்கு அப்டியே செரி அப்பறமா பா பாப்போ கொழந்த தூங்கிட்டு இருக்கு தூங்குற டைம்ல பேசிருவோமென்டு கால்
ஆமா சிஸ்டர் உங்களுக்கு கொழந்த இருக்கா ஓகேங்க சிஸ்டர் அவுங்க தூங்கும் போது பேசினா தா நம்ம அந்தடைம்ல தா ஃப்ரீயா பேச
ஆமா எந்திரிச்சுட்டாங்கனா அப்ப எதும் பண்ண முடியாது
கொழந்தையா
இல்ல டூ இயர்ஸ் ஆக போது
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஆ சமையல் முடிஞ்சதா இன்னைக்கு சன்டே என்ன ஸ்பெஷல் வேற ஆ இங்கேயே நான்வெஜ் தா சிஸ்டர் சிக்கன் சிக்கன் பிரியாணி எஃக் கிரேவி சிக்கன் கிரேவி
ஓகே ஓகே அ எங்க வீட்டுல கிரேவி மட்டு தா பண்ணோ
ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க வெஜ் நல்லா பண்ணுவீங்களா நான்வெஜ் நல்லா பண்ணுவீங்களா
நான்வெஜ் நல்லா பண்ணுவே நீங்க
நா ஓரளவுக்கு நான்வெஜ் பண்ணுவே சிஸ்டர் வெஜ் தா ஆனா எனக்கு ரொம்ப பிடிக் வெஜ் எல்லாமே பண்ணுவே நல்லா
ஓ செரி ஓகே ஓகே
இது வந்து என் ஹஸ்பண்ட்காக பண்ணி குடுக்குறது அவுங்களுக்காக அவுங்க விரும்பி எதா கேட்டாங்கனா அவுங்களுக்காக மட்டு நா பண்ணுவே அதும் நல்லா பண்ணுவே ஓரளவுக்கு
செரி செரி ஓகே ஓகே ஃபுட்டுன்னு பாத்துட்டீங்கனாலே ஆஹ் பிரியாணி ஃபஸ்ட்டு பெருசா தெரியாது மேரேஜ்
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் எல்லாருமே அப்டித்தா சிஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல ஸ்கிப் திரும்ப கம்பெனி நா அவ்ளவா இது பண்ணிருன் போ மாட்டோ மேரேஜ் பெறவு முழுக்க முழுக்க கிச்சின்குள்ளதா உக்காந்து எல்லா வேலையு பாக்குறமாருக்கு உம்
அதுக்கப்பறோ கத்துக்கிட்டதுதா என்ன பண்றது வேற வழி இல்லையே அப்டிங்கிற மாரி ஒண்ணுன்னா செஞ்சு செஞ்சு அப்டியேனு நல்லா கத்துக்கிட்டாச்சு
சேரிங்க சிஸ்டர் சொல்லுங்க நீங்க என்ன எப்டி செய்வீங்கனு ஏதாது சொல்றீங்களா
ஆஹ் நா சொல்றே சொல்றே உங்களுக் கு பிரியாணிலேயே நெறையா வெரைட்டி வ சார் நம்மளுக்கு டியூப்ல பாத்தோம்னா அது போக வீட்ல நம்ம வீட்ல ஒரு மாரி பண்ணிருப்பாங்க நம்ம மேரேஜ்க்கு அப்புற ஒரு மாரியான இது சாப்ட்ருப்போ நம்ம அது ஒரு டிப்ரெண்டா இருக்கு டேஸ்ட்டு இது ஒரு வித்தியாசமாருக்கு அப்ற வந்துட்டு உங்ளுக்கு ஓட்டல்லே பாத்தீங்னா ஒரு ஒரு எடத்ல ஒரு ஒரு மாரிருக்கு நார்மலா சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ஒன்னு பண்ணிர் ங்க ஒரு சில இது வந்து பாத்தீங்ன்னா உங்களுக்கு அந்த பாசமதிரைஸ் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க அது ஒரு வி இத்தியாசமாருக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த மாரி ட்ரை பண்ணி பண்ணிருப்பாங்க பட் ந நீங்க இருக் யூஸ்பண்ணுவீங்க சீரகசம்பாவா பாஸ்மதிரைஸா
நானா சம்டைம் பாஸ்மதி யூஸ் பண்ணுவே சம்டைம் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணு நார்மலா சாப்பாடு யூஸ்
ஆமா ஆமா சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே இது நா மேக்சிமம் சீரகஸ் சம்பா ரைஸ் தா யூஸ் பண்ணுவ பாஸ்மதி யூஸ் பண்ண மாட்ட அது என்னமோ எங்க வீட்ல அது புடிக்குறதுல்ல யாருக்கு அதனால அத யூஸ் பண்றது இல்ல இதுவே ரொம்ப கம்ஃபர்டா இருக்குன் சொல்லிட்டு இதுவே யூஸ் பண்ண செரியில்லைன்னா நார்மலா சா சாப்பாடு சீரா ரைசே போட்ருவோ
அ மேக்சிமம் வந்து நம்ம மத்தது இது பண்றத விட சாப்பாடு செய்யற ரைஸ் தா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்ச நல்லா இருக்கு
ஆமா தண்ணி அளவள கரெக்ட்டாருக்கு அதுதா
ஆமா இப்ப பாஸ் மதி ரைஸ்னா நம்ம த தனியாக அத பஸ்ட்டு ஊற வச்சி அதுக்குப் பிறவு அத பக்குவம் பாத்து பண்ணி வக்கிறது கோ சம்டைம்ஸ் கரெக்டா வந்துரு சம்டைம்ஸ் வந்து கரெக்டா வருன் சொல்லவு முடியாது ம்
அதுஅது மொதல்லியே ஹாப்பாயில் பண்ணுவாங்க ஒரு சில வீடியோஸ் எல்லா நா பாத்துருக்க பாதி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்பற மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்பற போட்டு தம் போடுவாங்க
ஆமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டு இது பண்ணிட்டு டென்மினிட்ஸ் வரிக்கு சும்மா தம் மட்டு போட்டு வப்பாங்க
ம் ம் அதுதா அதுதா அது ஏதோ பெரிய பிராசஸ் மாரி தெரிஞ்சுது இதெல்லா நம்ளுக்கு வேலை காது ஆனா சாப் ப்பாடு ரைஸ் வச்சோம்னா சீரக சம்பாரைச விட இது ஈஸியாப் போயிரு சாப்பாட்ரைஸ்னா அது தண்ணி அளவு கரெக்டா தெரியு ஆமா
ஸ்மதி ரைச விட நம்ம நார்மலா சாப்பிர்ற சாப்பாடு ரைஸ்தா பிரியாணிக்கு கரெக்டா இருக்கு
ஆமா கொழையாம வெத வெதையா இல்லாம கரெக்டா வந்துரு
ஆஹ் அது வந்து கொஞ்ச உண்மையில கொஞ்ச பெரிய ப்ராசஸ் தா நீங்க சொன்ன மாரி பெரிய பெரிய இது வச்சு பண்றது ம்
இல்ல அவ்ளோ பாத்து பாத்து பண்ணி கொஞ்ச சொத ப்பி குழஞ்சிருச்சோ இல்ல வேகாம போயிருச்சுனாலு சாப்பிடவே முடியாது வேஸ்ட் ஆயிரு ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிரு
சரி ஆமா சிஸ்டர் அதும் இருக்குது மேனேஜ்மெண்ட் பண்ணற மாரி கொஞ்ச இருக்கணுல்ல கரெக்ட் டான் எப்படி வருது என்னங்கிற அந்த இது அந்த பக்குவமு கொஞ்ச இருக்குதுல
ஆம்மா ஆம்மா
ஓகே
அதனால பாத்து பாத்து பண்ற மாதிரி இருக்கு ஆஹ் யூஸ்வலா இது நா இதுல பண்ணு போது சீரக சாம்பா ரைஸ்ல பண்ணுபோது தண்ணி வந்து கரெக்டா வச்சட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்குன் சொல்லலா சாப்பிடுறக்கு ஆஹா எனக்கு வைப்ரேட் ஆகுதா உங்களுக்கு வைப்ரேட் ஆகுதான் தெரியல அப்படியா சரி ஓகே ஓகே
போல அதா கட் பண்ணி விட்டுட்டே சிஸ்டர்
சரி ஓகே ஓகேங்க உம் அது சீரக சம்பா யூஸ் பண்ணி பண்ணு போது பாத்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக் கு நல்லா பாயில் பண்ணிட்டு தண்ணி வந்து கரெக்ட்டான குவாண்டிட்டி வெக்கணு எதுல எடுக்கிறோமோ அதே அளவுல கரெக்டா இப்ப ஒரு டம்ளர்னா அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாரி தா நா வெப்பே விசில் விடும்போது கம்மியா வெப்பே தக்காளி ஆட் பண்ணனாலு கம்மியா தா வெப்பை தண்ணி ஒன்ற
ஆமா ஒரு சிலர் வந்து பிரியாணிக்கு வந்து மேக்சிமம் தக்காளி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க லெமன் தயிர் மட் டுஸ் தா யூஸ் பண்ணிப்பாங்க அ ஆனா நா நா வந்து கொஞ்சமாக தக்காளி போட்டா தா எனக்கு கொஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர கொஞ்சம் ரொம்ப தக்காளி போடாம கொஞ்சமா தக்காளி போட்டு அதுக்கு பதிலாக லெமனோ இல்லைனா கர்ட்டோ அதில போட்டு கொஞ்ச மிக்ஸ் பண்ணி விட்டுருவே அப்போ தா அதுக்கேத்த அந்த புளிப்பு கொஞ்ச மேனேஜ்மெண்ட் ஆகு அதுல
உம் ஆம்மா ஆம்மா மட்டன் பிரியாணிக்கு நா தக்காளி போட மாட்டே சுத்தமாவே சிக்கன் பிரியாணினா போடுவே கொஞ்சமா போட்ல அ ரொம்ப போடாம அட்லீஸ் ஒன்னோ ரெண்டுவாவ்து போடுவே உ போடும்போது தயிரூ அதெல்லா போடும்போது சீரக சம்பா ரைஸ்னா தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சோ கம்மியாவே வெச்சுருவே இப்போ ஒரு மூணு டம்ளர் ரைஸ் நா ஆறு தம்ளர்பத்ல்ல அஞ்சு டம்ளர் வெச்சிருவே ஏன்னா அத்லே சிக்கன் அ கேடு அதுல்ல்லா தண்ணி பிரிஞ்சு வரு கேடு போட்ருப்போ தக்காளி கொஞ்சோ கொலைவாதாருக்கோ அப்றோ விசில் விடும்போது தன் ரொம்ப கரெக்ட் டா வெக்கணு யிதுவே நம்ம தெறந்து வெச்சு தம் போட்டு வேக வைக்கிறோன்னா கொஞ்சோ அதிகமாருந்தாலு பெருசா தெரிஞ்சுக்காது
நீ நீங்களு கொஞ்ச எ என்ன மாரி திங்க் பண்ணிதா சிஸ்டர் வெக்கிறீங்க நானு வந்து கொஞ்சோ ச்ச் இப்போ அரிசியோட அள தா அந்த தண்ணி வெப்பாங்க சிலர்னா நா வந்து அந்த சிக்கனுருக்கு யிதுருக்கு யெல்லாபயமு கொஞ்சோ அடி புடிக்காமருக்கோ தண்ணி கொஞ்சகூட வச்சா அதனால எக்ஸ்ட்ரா ப்ப அஞ்சு க்ளாஸ் ஊத்த வேண்டிய எடத்துல ஒரு க்ளாஸ் தண்ணி கொஞ்சோ எக்ஸ்ட்ராவாதா ஊத்தி வெக்கனு
அதுதா அதுதா
ம் ஓகே சிஸ்டர் வே நீங்க ம் உ உ உனுக் பிரியாணிக்கு ரைத்தா அந்த மாரி எப்போமே கம்பல்செ எங்க வீட்ல ரைத்தா பிடிக்காது அவுங்குளுக்கு தயிரு தயிர் பச்செடி வெச்சா அதனால ஆனா நா வெப்பே எனக் கது பிடிக்றாங்கணா
நாங்க கம்பல்செரி வெப்போ தயிரு பச்சடி கம்பல்செரி வெப்போ இந்த கடையிலெல்லா வாங்கும்போது அந்த கத் திரிக்கால எதோ தொக்கு மாரி குடுப்பாங்கல்ல அது எப்பயாவ்து ரேரா வெப்போ அது அந்த புலாவ் மாரி கீ ரைஸ் மாரி பண்ணும் போது அது வெப்போ அந்த க கா போட்டு தொக்கு வெப்போ கீ ரைஸ் பண்ணா வெப்போ மத்தபடி அது செய்ய மாட்டே நானு க்கன் பிரியாணிக்கு அது கம்பல்செரி மட்டன் பிரியாணி கே அது கம்பல்செரின்னு வெக்க மாட்டே தயிரு மட்டு
நீங்க இது பண்ணும்போது தயிர் இந்த வெள்ரிக்காய், கேரட்டு
ம்
ஆ இன்னு ஒரு சில இது போடுவாங்க அது
ஆ அந்த மாரி பண்ணுவோ அடி தெரில மேக்சிமம் தயிரு ஆனியன் அது கம்பல்சரி இந்த வெல்ரிக்கா கேரட் டல்லா அது வந்துட்டு நம்ளுக்கு இது செஞ்சே டயடாயிருக்கு டைம் இருந்தா இல்ல வீட்ல யாராவது கட் பண்ணாங்னா ஓகே அப்டின் விட்ருவே இல்ல அப்டின்னா இதோட
ஆ ஓகே ஆ ஓகே சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் ஓகே ஆமா நாங்களு நா மேக்ஸிமம் வைக்கும் போது எப்டி பிரியணி கம்பல் சரி ஒரு எஃகு
ஹலோ இன்னு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கு ஆமா
ஆ அதா ஒரு கம்பல்சரி ஒரு பாயில்டு எக்கு ஆ ரைத்தா ஆ இந்த தக்காளி கத்திரிக்காய் இது அது எப்டின் எனக்கு தெரியாது ஆனா பாத்துருக்கே நெட்ல பாத்துருக்கே ஆனா அத எனக்கு வக்க தெரியாது சரி ஓகே அத விரும்ப மாட்டாங்க கத்திரிக்காய் எங் வீட்ல அதனால அத வைக்கறதுல்ல
ஓ சரி ஓகே ஓகே அது எதோ ஒரு தொக்கு மாரி வப்பாங்க ங்க நானு கடைல தா சாப்ட்ருக்கே அந்த அந்த ஹோட்டல்ல பிரியாணி வாங்கும்போது அந்த கத்திரிக்காய் தொக்கு அப்ற அந்த தயிர் பச்சடி அப்பற ஒரு ஸ்வீட் எதாது பிரெட் அல் வா அந்த மாதிரி குடுப்பாங்க
ஆமாம் பிரட் அல்வா கா குடுப்பாங்க அத எப்பிடியுமே பிரியாணி சாப்டும்போது ஒரு ஸ்வீட் இருந்தா தா அது நல்லாருக்கு சாப்புட்றதுக்கே கொஞ்சோ நல்லாருக்கு ஒரு ஒரு திருப்தி இருக்கு காரோ சாப் கொஞ்சோ ஒரு ஸ்வீட் சாப்டு போது கேக்குதா சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு ஆ ஆ ஆ ஏனா வீட்ல நம்ம வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணி பண்ண முடியாது ஹோட்டல்ங்கும் போது நமக்கு எல்லாமே அதுக்கான அந்த ஐட்டம் இல்ல ஒரு பங்க்ஷன் போது அதுக்கான எல்லா ப்ராப்பரா ஒரு இது கிடச்சது
இன்ன வெச்சிருப்பாங்க
ப்ராப்பரா என்னென்ன எ காம்பினேஷன் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கெடச்சிரு அந்த எடத்துல
ம்
பேசிட்டோமா சிஸ்டர் இல்ல இன்னு டைம் இருக்கா நமக்கு
இல்ல இன்னி ஒரு டுவெண்டி செகண்ட் இருக்கு முடிஞ்சாதா டென் மினிட் ஸ் ஆகு நாந்தான கால் பண்ண உங்ளுக்கு அப்ப நாந்தா கட் பண்ணு நீங்க பண்ணக்கூடாது
இப்ப உங்க கொழந்த ரொம்ப சின்ன கொழந்தையா ரெண்டு வயிசாகுதா வேற வேற கொழந் ஒரு ஒரு சின்ன பாப்பா தானா
சின்ன பாப்பா ஒன்னு இன்னொரு பெரிய பாப்பா ஒன்னு இரு
ஓகே ஓகே நீங்க எனைய மாரிதா உங்களுக்கு இருக்கு நெனைக்கறே ஓகே சிஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பாப்பா இருக்கு ஒரு குட்டி பாப்பா ரெண்டு வயசாகு ஆ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆ தேங்க்யு சிஸ்டர் அ